ஆ தோழி கேக்குறதா உம் ஆ ஆ நல்லா தெளிவா கேக்குது
சேரிங்கப் தோழி ஆ ஏ இப்போ வந்து பழையத் தலைப்பு ஒண்ணு பேசியிட்ருந்தோ
ஆமாங்க ஆ பேசலா தோழி ம் ணநீங்க நீங்க ஆரம்பிங்க தோழி
கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம பயணம் வந்து மேற்கொள்ளம் போது எனக்கே தெரியு இது எவ்ளோவு கால நீதிக்கப் போது ஏனா நாலு மாசம் தா ஆயிருக்கு கல்யாணமாகி இன்னு நமக்கு ரொம்ப நாளல்லா இல்ல அப்டின்ட்டு எ அம்மாவு அதா சொல்லுவாங்க கடைசி வரைக்கு இவுரு கூட்டிட் போவாருன் நீ நனைக்காத அதுனால இப் இப்பவே சுற்றுற வரைக்கு நீ சுத்திக்கோ நாளைக் கொழந்தைய எல்லா பொறந்துச்சிங்கும்போது கஷ்டோ அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஏனா இருந்தாலு வந்து நாங்க பயணம் பாக் இருக்கும் போது போற சில எடங்கள்ல வந்து கொழந்தியே கொழந்தியே எடுத்துட்டு வரவங்களு இருக்காங்க சின்ன சின்ன கொழந்தைங்கல்லா இருக்கு அவுங்களுக்கு டைப்பர் போட் ட்டு தூக்கிட் வரவுங்களு இருக்காங் தோழி அந்த மாரியு நா பாத்துருக்கே
இல்ல தோழி அது எதுக்காகனா அதாவுது சில பல காரணங்களால அந்த மாரி போக முடியாதவங்க எப்படியோ போகணு பசங்கள கூட்டு போகணு அப்டில்லா தோணுது அனா ஒரு டைம் கூட் ட்டு போனா நம்ம பசங் கேப்பாங்க இங்கெல்லா நாங்க போயிருக் க்கமா எங்கலெல்லா கூட்டு போயிருக்கீங்களா கேப்பாங்க ஒரு டைம் ஏரோப் பிள்ளைகள் எல்லா போயிட்டு வந்தச்சு ஆந்தாய் அதுல போறதே பெரி விஷயோ அதுல ஒரு டைம் போயிட் ட்டு வந்துட்டோ அந்த போயிட்டு வந் ட்டோன்றது என் பொண்ணுக்கு சொல்றதுக்கு ஃபோட்டோ எடு க்கல அவ கைக்குழந்த ஆறு மாசம் கொழந்த என்ன எப்ப கூப்ட்டு போனன்னு இப்ப வாய திறந்து கேக்கறா சோ பசங்களை வந்து நம்ம சி சின்ன வயசுல குட்டி போறததா அவுங்களுக்கு விவரம் தெரிஞ்சு குட்டி போறதுதா நல்லது அப்பதா அவுங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு நம்மளையும் கேள்வி கேக்க மாட்டாங்க இல்லன்னா கேள்வி நம்மளா கேள்வி கேட்டுட்ட இருப்பாங்க
இல்ல தோழி எங்க அம்மாவுமே வந்துட்டு இப்ப சில இடங்கள் சொல்லுவாங்க எ டத்துல்லாம் நீ வந்திருக்க உனக்கு தெரியுமா அ அப்டின் கேப்பாங்க நா எப்ப வந்தம்ப இத்தனைக்கும் நா வந்தப்ப ஒரு மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு தா படிச்சட்டு இருந்தே சோ எனக்கு அதுவே வந்து ஞாபகம் இல்லங்கும்போது இந்த கொழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த எத் இடத்துக்கல்லா இது பண்றாங்க அதுங்களுக்குக்கெல்ல எப்டி ஞாபக இருக்கும் இல்லைங்களா
ஆம்மா கண்டிப்பா ஏனா நம்பளுக்கு நெஜமாவே நம்பளுக்கே ஆனா சில எடம் வந்து நம்ம அ ஆ ஒரு எடத்துக்கு போறப்ப இது எங்கேயோ பாத்த மாரி இருக்குன்னு கூட நமக்கு தோணும் அது ஏ எதனாலன்றது தெரியல சில காரணங்கள் கூட சொல்லுவாங்க இது நம்மளுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட எடமா இருக் இங்க எங்கேயோ வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் மாரில்லா நம்மளுக்கு தோணும் இந்த எடத்துக்கு போயிருக்கும் பஸ்ல இருந்து இறங்கி வந்த மாரில்லாம் உள்க்கு தோணும் இதுக்கு முன்னாடி போயிருக்கும் அந்த அனுபவம்ன்றது ந்து நமக்கு ஆனா நம்மளுக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி நடந்துருக்க ன். கூட தெரியாது ஆனா அந்த மாரி இதுல்லா ஸ் சில எத் த்துல நமக்கு தோணும் ஒரு எடத்துக்கு நம்ம போறோ கா கீழ இறங்ரோம் வண்டியலருந்து கீழே ஒரு பஸ்ல இருந்தே கீழே இறங்ரோம் இது எங்கேயோ பாத்த மாரி இருக்கு இங்க வந்திருக்கும் இந்த மாரி அப்பில்ல தோணலாம் ஆரம்பிச்சு
ம் எனக்கு இருக்கு தோழி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சில எடங்கள்லா அப்டி தோணும் ஆனா அந்த எடங்கள் வந்து நம்ப பயண செஞ்சுட்டு அப்டியே விட்டுருவோம் ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு புரியாத புதிர ஒண்ணு இருக்கற எடம் வந்து இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் கணவர் இருக்கக்கூடிய எடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்றோட கொள்ளதா இருக் வீடு ஆனா வந்து மெயின் கு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பிரபலமான ஒரு மெயின் ரோடு தா அந்த எடத்துல வந்து நறைய பஸ் கள் வந்து வெளியூருக்கு போறதாந்தாலும் பஸ்ங்க வந்து வரும் நம்ப இரவுல நம்ப வந்து ஏதாவது வெளியூர் போறோ அந்த மாரினா பஸ் பிடிச்சு ஏறிக்கலாம் அந்த மாரி ஒரு நல்ல பிரபலமான எடந்தா நா வந்து கரெக் ட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கு அந்த சமயங்களல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டு நா ஒரு ஒரு மாசம் வீட்டல இருந்தே அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது சொல்லிட்டு இப்படிதா என்னோட கணவர் ரோட வீட தாண்டிதா வந்து போணு நா வேல பாக்கற இடத்துக்கு அப்போ வந்து நா பஸ் சில உட்காந்துட்டு ஒரு பாடல் கேட்டு வருபோதோ கரெக்டாக ஒரு இடம் பாத்தா எனக்கு இந்த இடத்த இங்யோ பாத்த மாரியே இருக்கு அதாது நம்ம பழைய காலத் த்துல வந்துட்டு இந்த பில்டிங்ல்லா இல்லாதப்ப ஒரு குடிசவீடு குடிசவீடு மாதிரி எனக்கு அப்பிடி தோணு மைண்டல அப்படியே வரு ஒரு குடிசவீடு மாரியு மக்கள் வந்து நடந்துட்டு இருக்கற மாரியு நா நா ஒரு பஸ்ல பயணம் பண்ற மாரி ஏ அ மாரி எதுவுமே எனக்கு இருக்காது ஆனா அந்த மாரி எனக்கு தோணு
அந்த மாரி இருந்துன்னா நானு இந்த மாரி கேள்விப்பட்ருக்கே தோழி அதாவது இது வந்து இந்த இவங்ளா இருப்பாங்கள டெய்லி அன்றாடம் ஆள் வந்து ஜோசியர் எல்லா இவங்கல்லா சொல்லுவாங்கள சொல்றப்ப ஜோதிடம் இதுல வந்து சில க இதுல்லா அது க நம்ம அங்க போயிருக்கோன்றதுதா எல்லா இடத்துக்கு போனா அந்த மாரி தோணாது ரெகுலரா நம்ம போவோ நம்ம அங்க போவோ அந்த இடத்துக்குல்லா தோணாது ஒரு சில இடம் நம்ம போ அ போய் இறங்கி பாக்குறப்ப நமக்கு பாக்குறப்ப இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாரி நம்மளுக்கு ஃபீல் ஆகு துனா நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோன்னு தா சொல்லுவாங்க ஜோதிடத்துல
கண்டிப்ப அ இல்ல தோழிஅது வந்து அதுதா வ ஆ இப்ப வந்து நம்ம எவ்வளோ டெக் க்னாலஜி வந்துருச்சு பெரிய பெரிய பில்டிங் வந்துருச்சு காரு பஸ் எல்லா போயிகிட்டுத இருக் க்கு ஆனா வந்து ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்புடி இருக்கு எல்லா ஒரு ஓட்டு வீடா இருக்கும் மக்கள் சும்மா ஒரு வேட்டிய மட்டு கட்டிட்டு நடந்துட் ப்பாங்க பெண்கள் எல்லா ஒரு ஜாக் கேட்டு இல்லாம மட்டு வெறு சேரவி மட்டு கட்டிட்டு நடந்துட்டு இருபாங்க குடத்த தூக்கிட்டு அந்த மாரி நினைவு அந் குறிப்பிட்ட இடத்துக்கு போனா தொடர்ந்து வரு அந்த மாரி வந்துட்டு இருக்கு போது இது என்ன இந்த எட்டதுக்கு மட்டு வந்தா வினோதமா நடக்குது ஏன்னா நா வந்து பாத்தீங்கன்னா நா படிச் ச்சது எல்லாமே வந்து வேற பக்கம் அதாவது வேற சைடு இது வந்து பாத்தீங்களா அதாவது நார்த் சைடு நாங்க இருந்தது நார்த் சைடு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே சவுத் சைடு சரிங்களா அதாவது ஒரு ஊருக்குள்ளேயே வித்தியாசமான இடங்கள் இருக்கு இல்லலைங்களா ஆ அந்த மாரி நாங்க பயணம் செ செஞ்ச படிச்சது அது எல்லாமே நார்த் நார்த்து சைடு இருந்தது இந்த பக்க எல்லாமே சவுத் சைடு அப்போ நா வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு புதுசு புதுசா வந்து நம்ம போம்போது நமக்கு அந்த மாரி தோணும்னு காரண இருக்காது ஆனா வந்து எனக்கு தொடர்ந்து தோணிகிட்டே இருக் என்னடா இப்டி தோடிகிட்டே இருக்கு அப்டினு சொலிட்டு பஸ்ல வருபோது நா சுத்தி தா வரணு இதே எங்க அண்ண கொண்டு வந்து விட்ரார் அப்டினா ஒரு ஷாக்பில்ட கூட்டிட்டு வருவாரப் கொழந்த நெனைவு வராது எப்போ பஸ்ல வந்து போய் குறிப்பிட்ட அந்த எடத்துக்கு வரணு அந்த எடத்துல வந்து இந்த மாரி அந்த சிக்னல நிக்கு போது எனக்கு இந்த மாரி தோணுது
உ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆளுக கூட தோனிருக்கு தோழி ஏனா நம்ம ஒருத்தர பாக்குற அப்போ இவங்கள எங்யோ பாத்த மாரி இரு இல்ல ஆனா நம்ம அவங்கள பாத்துருக்க மாட்டோ வாய்ப்பே கடையாது அவங்க வெளியூர்ல இருந்து வந்துருப்பாங்க இங்க ப நம்ம பஸ் ஸ்டாண்டுல நிக் நிக்கிறப்போ பஸ் ஏர்ரக்குள்ளோடி உங்கல எங்கயோ பாத் பாத்த மாரி இருக்கு அப்டினு தோணு அந்த ஒரு இதெல்லா இருக்கு நமக் கே அந்த இது முன் ஜென்மத்தோட இதுன்னு சொல்றாங்க ஆ நமக்கு தெரியல எங்கேயோ பாத்த மாரி இருக் இவங்கள எங்யோ பாத்த மார்ருக்கு தோனு இவங்க யாரு யாரு நம்ம மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு நம்ம முல வந்து அந் கட்டத்துல கண்டு அதாவது நம்ம நம்ம மறக்கறவங்க தா நிறைய விஷயோ மறந்துருவோ ஆனா ஸ சில விஷயங்கள் நம்ம ஆள் மன சிலது ஞாபகப்படுத்துற மாரிதா நம்ம மூள வந்து இது பண்ண தோணு திங்கிங்ல அதுல வந்துகிட்டே இரு வா அதுவு அந்த ரொம்ப டீப் ப்ப எருனாக்க நம்மளுக்கு எங்கயோ எடத்தயு ஞாபகப்படுத்துது ஆ மனிதர்கள பாத்தாலு நமக்கு அந்த இதலா தெரியுது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்றோ நா இத எதிர் பாக்கல சேரினு விட்டுட்டே இது ஏதோ இயல்பா நடக்குது அப்டினு நா விட்டுட்டே கடேசில வந்து பாத்தீங்கனா எனக்கு அலைன்சு கெடச்சது அதே எடந்தா குறிப்பிட்ட நா அந்த எடத்துல நா வந்து பாத்தா ஒரு மாரி ஆகுதுனு சொன்னே பாத்தீங்களா கரெக் டா அந்த சிக்னலு கரெக்டா இப்ப நா குடியிருக்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்ல வந்து எனக்கு அந்த மாரி ஃபீல் ஆச்சு சி இப்போ கரெக்டா இந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கட்ரோடுக்குள்ள தா வந்து இப்போ எனனக்கு வரணு அமைஞ்சுது நா அதே எடத்துலதா இப்போ இருக்கே சோ வந்து எனக்கு தெரியல மேபி இதனால இது அப்டி அந்த காட்சி கி வந்து வந்ததா இல்ல என்ன முன்ஜென்மத்துல எதாவ்து ஒரு பந்தமா என்னன் தெரியில இது ஒரு பக் கம் இருந்தாலுமே என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா நா எந்த காலஜுல வந்து படிச்சனோ அதுக்கு பக்கத்துல வந்து ஆப்போசிட்ல வந்து பாத்திங்கன்னா பேங்க் எல்லாமே இருக்கு எங் காலேஜுக்கு ஆப்போசிட்ல அந்த எடத்துல கரெக் ட்டா நா ரெண்டாயரத்தி பத்தொம்பதுலந்து இருவத்தி ரெண்டு வரைக்கும் காலேஜு படிச்சே அந்த சமயத்துல எ கணவரும் அதே எடத்துலதா வேல பாத்துருக்காரு தெனமும் வந்து பாத்தீங்னா எங்க காலேஜுக்கு ஆப்போசிட்ல இந்த ஐஸ்கிரீம் கட அந்த மார்லா இருக்கு பாத் திங்ளா அப்பல்லா நாங்க வந்து ஆ என் தோழிகளோட ஒக்காந்து நா வந்துட்டு போய் ஐஸ் கிரீம் சாப்புறது காளான் சாப்புர்றது அந்த மாரி எல்லா பேசிட்டு இது பண்ணுவே அந்த சமயத்துல எ கணவர் வந்து அங்கயு இருந்துருக்காரு அங்க வந்து பக்கத்துல ஒரு ஜெராக்ஸ் கட இருக்கு அங்க ஜெராக்ஸ் எடுக்கற்து டெய்லி வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றது அமௌண்ட்ட அந்த மாரி வேலைகள் எல்லா பண்ணிருக்காரு கரெக்டா நா இருந்த சமயத்துல செரி இதுதா வந்து கொஞ்ச பழசு அப்டின் சொல்லி விட்டாச்சு இருந்தாலு வந்துட்டு நா படிச்ச அதே காலேஜுக்கு பக்கத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு காலேஜோடதேதா அந்த காலேஜுல அந்த ஹாஸ்பிட்டல்லதா எ கணவர் பிறந்தாராமா இது ஒரு பக்கம் இருக்கு என்னோட திருமணத் என்னோட பிறந்த நாளுக்கு அடு த்த நாளுதா வந்துட்டு எங்க அத்த மாமாவோட திருமண நாள் வேற வருது இதே மாரி இன்னோரு விஷ்ய என்னன்னா நா வந்து சமீபத்துல ஒரு இண்ட்ரவ்யூ அட்டன் பண்றக்காக ஒரு கடைல ப்ரிண்ட் அவுட் எங்க வீட்டுக் அருகாமையில் இருக்க ஒரு கடைல ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஆட்டோ புக் பண்ணிருந்தே அதுக்காக நின்னுட்ருந்தே அந்த கடைலெருந்து ஒரு பத்தடி பதினஞ்சு அ இது அந்த பக்க எடுத்து வச்சொம்னா ஒரு கோயில்ருக்கு அந்த சமயத்துல அந்த கோயில்ல திருவிழா அதுக்கு வந்து லைட் ஃபிட்டிங் எல்லாமே பண்றதுக்கு அவுங்க ஃப்ரெண்டுதா கான்ட்ராக்ட் எடுத்துருந்தாரு எ கணவரோட ஃப்ரெண்டுதா கான்ட்ராக்ட் எடுத்துருந்தாரு அந்த சமயத்துல என்னோட கணவரோட ஃப்ரெண்டுனால வந்து பாக்க முடியல எல்லா கரெக்ட்டா பண்ணிருக்காங்களான் பாக்க முடியல அதுக்காக எ கணவர அனுப்பிரு க்காங்க அதே நாள் அதே நேரத்துல அ அந்த சமயத்துல வந்துட்டு நானும் அந்த எடத்துல இருந்திருக்கெ ஆனா எ கணவர் வந்து எ‌ பத்தோட பதினொன்னா தான பாப்போ யாராரு ந்தாலு அந்த மாரி பாத்துட்டு என்ன விட்டு ட்ட விட்டுட்டாரு நானும் பல முறை கேட்டுட்டே நீங்க காலேஜு நா அந்த டைம்ல வந்து எப்பவாது என்ன பா திங்ளா என்னோட பேச்சு சத்தம் எதாவ்து உங்களுக்கு கேட்டுச்சா அப்டின் நானும் பல வாட்டி கேட்டே அத எப்டி ஞாபக இருக்கு எல்லா பத்தோட பதினொன்னா அப்டியே விட்ருவோம்ல அ
ஆ ஆ அதே மாரிதா இப்ப நீங்க சொல்ற மாரிதா எனக்கு நடந்துருக்கு ஏன்னா எனக்கு வந்து நானு என் நானு என்னோட கணவரு ஒரே ஊரு ஆ பக்கத்து பக்கத்து வீடு அதா எபக்கத்துனா ஒரு தெரு ஒரு தெ தெருவுலனா முன்னாடி வீடு பி பி பின்னாடி பாத்தொன்னா இன்னொரு தெருவுல எங்க வீடு சோ பின் பேக்ஸைட் பேக்ஸைடு பின்னாடி பின்னாடி ரெண் டு பேருக்கு ஆப்போசிட் டு இது வரைக்கு நா அவர பாத்ததே இல்ல இ அவரு கவங்க அவுங்களுக் கு நெஜமாவே என்னோட இன்கி எங்ளோட நிச்சயதார்த்தம் அன்னக்கி தா அவர பாத்துருக்கே அவர் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னைய பாத்துருக்கியானு கேட்டாரு நா இது வரைக்கு அவர பாக்கல அ இது க்கு அந்த வீ அவரு வீடு பால் காச்சி அங்கல்லா சாப்புட போயிருக்கே ஆனா எனக்கு அவர் யாருனே தெரியாது நா அவர பாத்ததே கெடயாது எனக்கு ஞாபகொ ம்மே இல்ல சுத்தமா நா பாத்ததே இல்ல எனக்கு தெரியவே தெரில அந்தளவுக்கு இருந்திருக் க்கு ஆனா எ நம்மளுக்கு சின்ன வயசா இருக்கிறப்ப தாய் மாமனு ஒருத்தர் இருப்பார் ம்ம அவங்களுக்குனு முடிவு பண்ணி வச்சிருக்குது இது எதிர்பாராத டூவிஸ்டா நடந்துச்சி ஆனா சீ ஏ பின்னாடியே இருப்பாங்கன்னு நாங்களு எதிர்பாக்கல அவங்களு பின்னாடியே இருப்பாங்கன்னு அவங்களு எக்ஸ்பெக்ட் பண்ல ஆனா என்ன க்கா இதுனா நீங்க சொல்ற மாரிதா கரெக்டா பாத்தனா பின்னாடி பின்னாடி வீடு இது வந்து எங்க ஊர் ஃபுல்லா பேஸ் லாங்க எதுக்குன்னா என் கணவ எங்க எங்கேயோ பொண் தேடுநாரு கேடக்கல நாங்க எங்கேயுமே மாப்ள தேடல
ம் ம் ம்
இப்பவே கெடையாது
ம் ம்
ஆனா ஒண்ண அமஞ்சது நா அதா நெனச்சே இது வந்து கடவுளோட சித்தம் அப்புடின்னு நனச்சிக்க வேண்டியதா ஆ ஏன்னா நம் நம் வந்து எதிர்பாக்காததுதா இதாகு நம்ம வந்து யாரு என்னன்னா நம்ம பாத்தலா இது பண்ண போறல அதாவது சில விஷயங்கள் வந்து நம்முழுக்கு வந்து ஆ நம்மந்து நம்மலே நம்ம பெண்கள் வந்து உச்சி எடுப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க உச்சி எதுக்காக எடுக்க சொல்றாங்கன்னா நேர எடு க்கனு அது கோனய இந்த சைடு எடுகூடாது அந்த சைடு எடு வகுடு வகுடு நேர்வு தா எடுக்கணுனு சொல்லுவாங்க அ ஆனா எதுக்கு க்காக அந்த மாரி சொல்றாங்கன்னு தெரியல சில இது வந்து பாத்துகலா அந்த இத வச்சு கூட நம்மளோடஹ திருமண ஆ ஆறது வந்து கண்டுபிச்சல்லா சொல்றாங்க ம் பக்கம்மா இருந்தா பக்க பக்கத்துல போவாங்க தூரமா இருந்தா தூர போவாங்க எடுக்கவே எடுக்காதவங்கல்லா என்னது அப்பிடில்லா கேட்டிருக்கே இதெல்லா நடக்கு இதெல்லா இந்த மாரி இதெல்லா இருக்கு எங்க அம்மா கேப்பாங்க உனக்கு பக்கத்துலதா இருக்கோ
ஆ தோளி தோளி இன்னொரு இன்னொரு கால்ல இனைவோ தொலி இன்னொரு கால்ல இணைவோ
ஆ ஓகே ஓகே தோழி